எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே நல்லா இருக்கே
வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்ளா
வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்க
ம் பாத்தே ரொம்ப நாள் ஆய்ருச்சி
ஆமாங்க என்ன பண்றது ஒரே ஒர்க்கள் எல்லாத்துக்கு
ம் காலேல இருந்து ஒரே யோசன
என்னங்க
நா ஸ்கூல் போன டைமு அப்ப நடந்தது இதெல்லா கொஞ்சோ அப்டே யோஸ்சிட்டு இருந்தே
அப்டிங்ளா அம்மா அதெல்லா ஓல்ட் மெமரிஸி தனி சொகோ இல்லைங்ளா
கண்டிப்பா அதெல்லா வந்து நடக் நடக்கும் போது ஐயோ ஸ்கூலுக் போறமே அப்டின்னு இருந்திச்சு இப்பெல்லா வந்து அத பத்தி நெனைக் கும் போது ரொம்ப நல்லா இருக்கு
ஆமாங்க என்னைக்கு அதா நம்ம வந்து அப்பல்லா போறப்ப ஸ்கூலுக்கு போமாட்டே ஸ்கூல் போறக்கே ஏ எரிச்சலா வரு எப்படா ஸ்கூல் படிக்கறப்போ எப்படா காலேஜ் போவோன்னு இருக்கு காலேஜ் போறப்போ எப்படா வேலைக்கு போவோன்னு தோணு வேலைக்கு போனா பேசாம ஸ்கூல்லே படிச்சிக்லான் தோணுச்சி
கரெக்ட் ஆனா அதனால ஸ்கூல விட காலேஜ் பெட்ரா இருக்கு காலேஜ விட வேல செய்ற எடோ பெட்டரா இருக்கு ஆனா ஒவ்வொரு டைமுமே நம்ம அத கஷ்டம்னு நெனைக்க கூடாது
ஆமாங்க
ஏனா அதெல்லா இப்ப யோசிக்கும் போது நல்லாதான இருக்கு சோ அதனால ஒவ்வொரு டைமுமே அது வந்து கோல்டன் டைம்ஸ் தா எல்லாமே நம்ம ஹேப்பியா தா எடுத்துக்கணு
ஆமாங்க உங்ளுக்கு ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லா இருப்பாங்கள அவுங்கலா எப்டி
எங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க அவுங்களுக்கு வந்து பாத்தா அ ரொம்ப பெட்டு நா வந்து ரொம்ப அவுங்ளுக் பெட்டு எப்பவுமே என்னதா எதுக்குனாலு கூப்புடுவாங்க
அப்டிங்ளா
ம் அதனால எனக்கு என்ன வந்து எல்லா டீச்சர்ஸ்கு ரொம்ப புடிக்கு அதனாலயே எனக்கு வந்து படிப்பு மேல ரொம்ப ஆர்வோ வந்துருச்சின் வச்சுக்குவே
அப்டிங்ளா நா படிக்கிறப்போ ஸ்கூல் டேஸ்ல எல்லாத்துலயு நா ஆனா வந்துட்டு இப்ப வரைக்கி நா ஸ்கூல்ல இப்ப எந்த சப்ஜெக்ட்லயு ஃபெயில் இங்கிற வார்த் தேயே என்னோட இதுலயே இல்லைங்கிற மாரி இர்ந்திச்சி
சூப்பர்
அப்போ அதே மாரிதா மேம்ஸ் எல்லாத்துக்கு என்ன ரொம்ப புடிக்கு எந்தாத்துக் க்கு என்னயத்தா கூப்பிடுவாங்க இது இதனால என்னன்னா ஸ்கூல் டேஸ் படிக்கிறப்ப லீட்ராலா இருந்தே இலீட்ரால்லா போடுவாங்கல்ல
ம் ம்
அப்ப லீட்ராலா வரப்போ சின்ன சி சின்ன பிரெண்ட்ஸ் குள்ளேயே ஒரு பிரச்சனையெல்லா வருமல்லங்க நமக்கு
ஆமா
அதெல்லா அப்ப நெனச்சாலே இப்ப நெனச்சா காம்டியா இருக்குது
ஆமா
அதுவுல்லமா டீ ச்சர்ஸுலர்ந்து எல்லாமே நல்லா ஓரளவுக்கு எப்டி சொல்றது அவுங்களுக்கு வந்துட்டு நா வந்து ஓரளவுக்கு நல்லா குட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஆவ்ரேஜா தா படிப்பே ஆனா வந்து ட்டு வரப்ப அவுங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க
அதா அதா எங்க ஸ்கூல்ல எங்கிள்க்கு ஒரு மேம் ஒரு மேம் வந்தாங்க அவங்க பாத்தா கொஞ்ச ஷாட்டாதா இருப்பாங்க கொஞ்ச ஒடம்பா இருப்பாங்க நல்ல வெள்ளையா இருப்பாங்க அவுங்ளுக்கு பாத்தா அந்த சளி புடிக்குல அந்த டைம்ல
ஆமாங்க
அந்த டைம்ல பாத்தா மொகமே அப்டியே ரோஸ் கலராயிரு அவுங்ளுக்கு சளி நம்மல்லா சிந்திட்டே இருப்போமுல்ல அப்ப வந்து ரொம்ப அவங் மொகம் மூக்கல்லா அப்டியே ரெட் கலராயிரு மொ மொகமல்லாம் அப்டியே செவந்து போயிரும் பிங்கிஷ்ஷா இருப்பாங்க பாக்குறக்கு
ஓ ஓ
ரொம்ப அவங்க ஒரு பாக்கறக்கே ஒரு அப்டியே அட்ராக்டடா இரு பாங்க ரொம்பா அழகாருப்பாங்க எங்களுக்கு நல்லா டீச் பண்ணாங்க
அப்டிங்ளா
ம்
எங்களுக்கு வந்து எனக்கு எப்பவுமே சின்ன வயசுல இருந்து ஓரளவு ஃபிப் த்துலேர்ந்து எனக்கு மேக்ஸ் மேல நல்லா இன்ட்ரெஸ்ட்டு எங்க மேக்ஸ் மேம் எல்லாத்துக்கும் நான் தான் பெட்டுங்கிற மாறியே இருப்பேன் அ ஃபிப் த்து சிக்ஸ்த்து செவன்த்தெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு அதுக்கெல்லாம் தனியா லோவர் கிளாஸ் மிஸ் த இது பண்ணாங்க
ம்
அப்புறம் வந்துட்டு நான் டென்த்து படிக்கிறப்போ எங்களுக்கு வந்து மேம் மாறிட்டாங்க
ம்
அப்போ மேம் மாற்னாங்க ஃபஸ்ட்டு புதுசு புதுசா வந்தாங்க ஒரு மேம்மு மேம் இதுவரைக்கும் நாங்க பாத்ததே இல்லிங்களா பயந்துட்டே இருந்தோம் இந்த மேம் எப்டி நட த்துவாங்க என்ன பண்ணுவாங்க எதுமே தெரியலீங்களா கொஞ்சம் பயந்துட்டுருந்தோம் அப்புறம் பாத்தா கொஞ்சம் ஒரு ஒரு இதுல வச்சாங்க ஒரு டைம் சொல்லி குடுத்து அடுத்த அன்னத்து நாளே சாயந்தரம் ஈவினிங் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு அத டெஸ்ட் எழுதி கொடுத்துட்டு தா போ போணுட்ருந்தாங்க நாங்கல்லாம் அப்ப ஃபஸ்ட் ட்டு ஒரு நாள் இப்டியே பண்றாங்கன்னு சொல்லி ஒரு மாறி டென்ஷன் ஆனோ அப்பறம்ந்தான் புரிஞ்சிது அவங்க நம்ளுக்கு மார்க் வரக வேண்டி அப்டி பண்ணாங்கன்னு
ஓகே ஓகே
அவங்கனால தான் பப்ளிக்ல எண்பது மார்க் நா வாங்குனே
ஓகே ஓகே எங்க மேம் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க வேற சப்ஜெக்ட்டு ஆனா எங்களுக்கு லாங்குவேஜ் எடுக்குறவங்க வந்து கொஞ்சம் சரியா எங்களுக்கு சொல்லித்தரல அந்த கிராமர்லாம் சரியா சொ சொல்லி தரலன்னு வச்சுக்கவே னா நாங்க பப்ளிக்கு போம்போது அதெல்லாம் எங்களுக்கு மைனஸ் ஆயிருல மார்க்கு இவங்க சப்ஜெட்ல மார்க் எடுத்து கிறது ஓகே பட் மத்த சப்ஜெக்ட்ல மார்க் கம்மியான நம்மளுக்கு மார்க் டோட்டல கம்மியா ஆயிரே ல அதனால மேடம் கடைசியா என்ன பண்ணாங்கன்னா செரி நீங்க பத்தி கவலப்பட நாங்க எல்லாருமே ஃபீல் பண்ணோ எங்களுக்கு கிராமர் செரியாவே சொல்லித்தரலன்னு ஏன்னா கிராமர் செக்ஷனு தனியாவே கொஷின்ஸ் நெறய வரு
ஆமாங்க
இப்ப அந்த டோட்டல் மார்க் அப்டியே போயிரு அந்த கிராமர் செக் ஷனுக்கு வர மார்க் வந்து அப்பிடியே போயிரு அது எல்லாருமே நாங்க ஃபீல் பண்ணிட்டிருந்தோ கவலையா இருந்துச்சு அப்ப மேம் வந் ந்துட்டு இது ஒன்னும் பிரச்சன இல்ல நீங்க எல்லாரு வீட்டுக்கு வாங்க நா உங்களுக்கு க்ரமர் சொல்லி தரே அப்பிடின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆக்சுலி அவங் பிர் பிரேபர் பண்னாங்க அதுக் அப்றமா அவங்க அதுக்கு அவங்க சப்ஜெக்ட் கிடையாதுல்ல
செரிங்க
அவங்ளே பிப்பேர் பண்ணி ஆனா எங்களுக்கு ரொம் ரொம்பவுமே ட்ரிக்கியா சொல்லி குடுத்தாங்க ரொம்ப ஈஸியா புரியிற மாதிரி ஆ ஞாபக வச்சுக்கற மாரி சொல்லி குடுத்தாங்க
அப்டிங்ளா
அதாது எக்ஸாம்க்கு வந்து நம்ம அத எப்பிடி ஹேண்டில் பண்ணணே அத எப்பிடி நம்ம எழுதனு அப்டின் சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயலாவு ரொம்ப ஈஸியாவுமே எங்களுக்கு புரியிற மாரி அதாவது அந்த லாங்குவேஜ் மாஸ்ட்ரே எங்களுக் கரெக்டா சொல்லி தர்ல
செரிங்
ஆனா இவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க
ம் எங்களுக்கு வந்து அப்போறோ நாங்க லெவல்த் டுவெல்த் படிக்க ஆரம்பிச்சோ ஆ லெவத் டுவெல் த்ல வந்துட்டு நா வந்து கம்ப்பியூட்டர் சயின்ஸ் குரூப் தா எடுத்தே
ம்
அப்ப வந்துட்டு எங்ளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எப்லு லாஸ்ட் ரெண்டு ரெண்டு பீர்டு வந்துட்டு ஒரு சப்ஜெட் குடுத்துருவாங்க இப்ப பஸ் ஆனா தமிழ் இங்கிலீஷ்கு மட்டு எங்களுக்கு குடுக்க மாட் டாங்க ரெண்டு பீர்டு ஒட்டுக்கா கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அது வந்து லாங்குவேஜ் தான ஏன்னா லாங்குவேஜு க்கு வந்து உங்களுக்கு வந்து பஸ்ன்டேஜ் கணக் பண்ண மாட்டாங்க லெவல்த் டுவல்த்துல
ஓகே
அப்போ என்ன பண்ணாங்னா டெய்லியு இப்ப வந்து எடுத்திக்ன்னா இப்ப வந்து திங்கட்கிழம நா அவுங்கு தமிழு அது ஒரே பீர்டு தா இருக்கு செவ்வ கிழாமனா ஒரே பீர்டு தா கெடைக்கு இங்கிலீஷ்கு அப்றோ புதன் வியாழன் வெள்ளி இந்த மூணு நாள் எங்ளுக்கு என்ன ஆகுனா புதங்கிழம ரெண்டு ரெண்டு ரெண் பிடப் இப் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்ப ரெண் ரெண்டு ப்ரீடா குடுத்துருவாங்க அதுல கெமிஸ்ட்ரி மேம் எங்க மேமு சூப்பரான மேமு ஒரு ஒரு அதாது ஒரு வாரத்துக்கே ஒரு லெசன்ங்கிற மாரி எடுப்பாங்க நல்லா டீப்பா தெளிவா எடுப்பாங்க ஏன்னா கெமிஸ்ட்ரியில வந்துட் டு உங்குளுக்கு அந்த எச் டூ ஓ இந்த மாரி படிக்கிறக்கெல்லா டைம்ன்னு சொல்லி வச்சிருப்பாங்க அப்போ ஒரு வீக்குக்கு அவுங்க ரெண்டு லெசன் எடுப்பாங்க அந்த ரெண்டு லெ சன்லையு வந்துட்டு நீங்க இந்த ஒரு வாரோ ஃபுல்லா நீங்க படிச்சிங்கன் சொல்லி குடுத்துருவாங்க அவுங்களுக்கு வந்து வியாழக்கிழம ரெண்டு ரெண்டு பீர்ட வரு என்ன பண்ணுவாங்கனா அந்த ரெண் ரெண்டு ப்ரீடு வரப்போ டெஸ்ட்டு அந்த வீக்லே அந்த ரெண்டு ப்ரீடு அவுங்க மத்த மேமெல்லா லெசன் தா எடுப்பாங்க லெசன் எப்படா முடிக்லான் தா பாப்பாங்க முடிஸ்ட்டு லாஸ்ட்டா அவுங்க உக்கார வெப்பாங்க டெஸ்ட்டு கல்லா இவுங்க ரெண்டு அ அந்த ஒரு வாரத்துல ரெண்டு லெசன் எடுத்துட்டு அந்த ரெண்டு ப்ரீடு ஒக்காந்து அந்த ரெண்டு லெசன்ல வந்து எத எது இம்பாட்டன்ஸ்னு அவுங்க முன்னாடியே சொல்லிருவாங்க ஒரு நாளைக் முன்னாடியே சொல்லிருவாங்க அது ரெண்ட் நாள் தா நம்ம ஒக்காந்து எழுதணு
ஆ
இது போக ஸ்பெஷல் கிளாஸ்சு சேந்து வரு உங்களுக்கு
ஆமா
இப்ப வந்து எங்களுக்கு வந்து ந நார்மல் டைம் நால்ரைக்கு வை நால்ரைக்கு முடிச்சான்னா அஞ்சர வரைக்கும் எங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் யிருக்கு
நாங்க ஸ்கூல் டைம்ல ஸ்பெஷல் கிளாஸ் எல்லா எங்களுக்கு பெருசா வச்சது இல்ல
அப்டிங்களா
ஆமா காலேஜ் போம்போது வச்சிருக்காங்க ஏன்னா அவுங்க சப்ஜெட் முடிக்காம இருந்ததுனால வச்சாங்க காலேஜ்ல
அப்டிங்களா
ஸ்பெஷல் அந்த லீவ் டைம்ல எல்லா உக்காந்து வந்து அவங்க நார்மலா எடுக்க வேண்டிய கிளாஸ் வந்து ஸ்பெஷல் கிளாஸ்ல வச்சு எடுத்தாங்க
சேரிங்க சேரிங்க
மத்தபடி எங்களுக்கு ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிளாஸ் வக்கல
எங்களுக்கு ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிளாஸ் எப்படா வைக்காம இருப்பாங்கன்னு நாங்கள்லா நெனைச்சோ காலேல எட் டூ மணிங்கேல அங்க இருக்கோணும் சாயந்திரம் அஞ்சர மணிக்கு தா விடுவாங்க இதுல ஒரு சில மேம் என்ன பண்ணுவாங்கனா ஸ்பெஷல் கிளாஸ்ல நம்ம டெஸ்ட் எழுதி குடுத்து முடியலனு வச் ங்களா கரெக்டா அவங்க சொன்னத அவுங்க டைம் குள்ள முடிச்சு குடுத்தா வந்தரலா நாங்களா வந்துருவோம் சில பசங்கலா வரமாட்டாங்க வீடு வரக்கே வந்துட்டு நாலா ஒரு டைம் எல்லா ஏழ்ரைக்கல்லா வந்திருக்கேங்க
ஓ அப்புடியா
ஆமாங்க பஸ் எங்களுக்கு பஸ் சௌரியங்கது கரெக்ட்டா இருக்காது ரெண்டு பஸ் மாறி வீட்டுக்கு போணுங்களா
சரி
அதுனாலிங்க
அதா தா தா அது ஒவ்வொருத்தங்க நினைச்சா ஒவ்வொருத்தங்கோட ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப் இதல்லா வந்து நினைக்கும் போதே வந்து ரொம்ப பிளஷரா ருக்கும்
ஆமாங்க அதெல்லா கோல்டன் மெமரீஸ்ன் கூடி சொல்லலா
ம் நம்ம ஏதாது ஒரு கஷ்டத்துல இருப்போம் ஏதாதுன்னு டக்குனு திங்கிங் அதுல போச்சுன்னு வையே மைண்ட் சேஞ்சாயிடும் அப்டியே
ஆமா மா
நா நினைச்ச மாரி நீங்களும் ஒரு ஓரமா ஒக்காந்து வந்து ஸ்கூல் ல்லாம் யோச்சு பாருங்க
சேரிங்க சேரிங்க
ம் இன்னோர் நாள் வாங்க வீட்டுக்கு பாக்கலா
ம் கண் கண்டிப்பாங்க கண்டிப் ம் சரிங்க பாய்
ஆ